ஹலோ
ஆ ஹலோ கேக்குதா நா பேசுறது தெளிவாயிருக்கா
ஆ கிளியரா கேக்குது
அ செரி சொல்லுங்க நம்ம இப்போ அதே தலைப்பு தான் அததா அந்த கிச்சன் செட்டாப் பேசி முடிச்சுட்டோ ம் அடுத்ததா கிச்சன தாண்டி அடுத்தது என்ன விஷயத்துக்கு வரலாம் அப்டின்னு சொன்னா ம் ம் காரிடார் இன்சார் மாடி
பாஸ்
சொல்ல ஆ டெரஸ் சொல்லலா டெரஸ் எப்பவ்மே எப்டி இருக்கணு அப்டின்னு சொன்னா கொஞ்சோ நீட்டா எலிகன்டா இருக்கணு ம்ச் பாக்கறது ஒரு திருப்தியா இருக்கணு ஏன்னா அதிக டைம் டெரஸ்ல யூஸ் பண்ணுவாங்க ம் ஏன்னா இப்ப மாடில தான் ரூம் இருக்கு அப்டின் சொன்னா அதிகமா அவங்க் டெரஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க என்ன சொல்றது அதிகமா டஸ்ட்டு வராத பிளேஸாவு இருக்கணும் கொஞ்சோ உக்காரர்ருக்கு எனக்கு நார்மலா அந்த ரூம்லயுமே சின்னதா வந்து ஒக்காந்து பேசுற மாரி ஒரு ப்ளேஸ் இருந்தா இப்ப முன்னா இப்ப நெறைய இடங்கள்ல படங்கள்லல்லா காட்றாங்க வீடுகள்லே இப்டி இருக்கானு எனக்கு தெரியல நான் இங்க ரெசென்ட்டா பக்கத்துல ஒரு வீடு பால் காய்ச்ச டைம்ல போய் பாத் அவங்க எப்டி வச்சிருந்தாங்க அப்டின்னு சொன்னா அந்த ஜன்னல் அவங்க அவங்க பெட்ரூ இருக்கு பெட்ரூம்ல ஒரு ஜன்னல் இருக்கு சோ அந்த ஜன்னல் பக் கத்துல ஒரு குடுத்து ரெண்டு பேர் உட்காற மாரி ஒரு அழகான ஒரு ஸ்பேஸ் அது வேனா ஒரு செட் அப் மாரி அது அடியில புக்ஸ் எல்லா வச்சு லா ஆனா அந்த ரெண்டு பேர் உட்காரலா தாராளமா ரெண்டு பேர் உட்கார்ந்து பேசிக்கலா அந்த அளவுக்கு கொஞ்சோ நல்ல வேறு வீதியான பிளேஸ் தா
ம் ம்
சோ அந்த மாரி உட்காந்து ஒரு தட நல்ல இருந்து வெளிய பாக்குற ஒரு வியூவா இருக்கட்டு அத வ அப்புறோ ந வாழ்க்க செட் அப் தேடி போம் ம்ச் என்ன சொல்றது இப்போ என்ன சொல்ற டெய்லரிங் தெரிஞ்சவங்களுக்கு எல்லா நார்மலா டெய்லரிங் பண்றவங்கள வச்சு வே பால்கனில என்னோட ஒரு ஐடியாதா எல்லாரு பண்ணுவாங்களான்னு தெரியாது அதுல ஒரு தையல் மிஷின் வச்சுட்டு வச்சுட்டு வெளிய பாத்துட்டு அதுல ஒக்காந்து கத விடுறது ஆமா நெஜமாவே அது ஒரு ஐடியாவா இருக்காது சிரிப்பாங்கன் சொல்லுங்களே ஆனா எனக்கு அந்த மாரி விஷயங்கள் பிடிக்கு வெளிய இருந்து எல்லா விஷயங்களு பண்றது எல்லாரு பாக்குறாங்கல்ல நம்ம பாக்காத ஒரு திச நம்ம எல்லாத்தையு பாத்துட்டு நம்ம ஒலகத்துல நம்ம சந்தோஷமா இருந்துட்டு இருக்கோ அந்த மாரி ஆ அதுல இருந்து பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்குங்க என கொஞ்சோ ரிலீஃபா இருக்கு ஏன்னா ஸ்டிச்சிங் பண்றவங்கல்லா ரொம்ப லேட் டா ஸ்ரெஸ்ஸா தா பண்ணுவாங்க
ஏன்னா நம்ம ஒரு ஸ்டிச்சு பண்றதுக்கு குடுத்தருந்தோன் வச்சுக்கோங்களே சொன்ன டேட்டுக்கு தரவே மாட்டாங்க இப்ப நம்மளோ விஷயங்கள நம்மளே பண்ணிக்கனுனா அந்த விஷயத்த நம்ம கத்துக்கனு நம்ம கத்துக்கிட்டு நம்ம நம்ம இஷ்டத்துக்கு ஏத்த மாரி நம்மளோட பீஸ்ஃபுல்லான ஒரு எடத்ல நம்மளோட பீஸ்புல்லான எடோ இல்ல ஒன்னு பொண்ணுங்களுக்கு க கிச்சன் பீஸ் ஃபுல்லான எடோ கெடயாது கண்டிப்பா கெடயாது ஆனா என்னா டெரஸ் நிஜமாவே ஒரு பீஸ்ஃபுல்லா எடந்தா அது வந்து பால்கனி செட்டப் கொஞ்ச நல்லாவே இருந்துச்சு அப்டின் சொன்னா அங்க ஒக்காந்து ஸ்டிச் பண்ணிட்டு அங்க ஒக்காந்து பேசிக்கிட்டு இல்ல ஒர்க் பண்றதா இருக்கட்டு அங்கயே ஒக்காந்து ஒர்க் பண்றது எனக்கு அப்டி கொஞ்ச வெளிய வந்து ஒக்காறது எல்லாமே நெஜமாவே ரொம்ப பிடிக்கு நீங்க எப்டி பண்ணுவீங்க எப்டி அந்த மாரி பால்கனி செட்டப் பண்ணுவீங்க சொல்லுங்க
அப்பலா நீங்க இது பண்ண கூடாது என்னப்பா எது தப்பா நெனக்க கூடாது அப்பிள்ள இல்ல எனக்கு எனக்கு ரொம்ப நாளா ஆச என்னனா நா கட்டப்போற இதுல வந்து இன்னு ஒரு பால் செட்டப் இருக்குன்னு சொல்லி
டானு
அது ரொம்ப நா பழைய ஆசைங்க அது நா சொ பொய் சொ பொய் சொல்லாம சொல்றேன்ல அப்டி இது பண்ணி இப்டி இல்லா இல்லங்க ஆ அத ஒரு சின்னத ஒரு அழகா ஒரு சின்ன ஒரு டேபிள் போட்டு ஏனா பெட்ரூம் இல்ல பெட்ரூம் கிட்ட ஒரு அளவா ஒரு ஸ்கொயர் டைப்ல ஒரு டேபிள் ஒரு ரவுண்டு் ஒரு எக்மஸ் ஹாப் மூன் டைப்ல ஒரு டேபிள் மேல ஒரு ரேக்கு சின்னதா ஒரு காம்பேக்ட் ஒரு ஃபிரிட்ஜு சின்ன ஃபிரிட்ஜ் ஒரு நாலு அஞ்சு பீர் பாட்டில் வக்கிற மாரி ஃப்ரிட்ஜு அதுல வந்து பாத்தீங்னா அழகா நெறயா ஃபாரின் சரக்ளா வாங்கி வஸ்ட்டு ஒய்ப்ஓட இருக்கு போது இப்ப இல்லீங்க மொதல்ல இருந்ததுன் சொன்னேங்க
இல்ல இப்ப நாங்க சீரியஸா கேக்குறேங்க இப்பவு ஒங்களுக்கு அந்த ஆச இருக்கான் கேக்குறே
இல்ல இல்ல ஒரு ஜீரோ பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் கூட இல்ல
இல்ல ஒரு பார் செட்டப் வெக்கனு இல்ல இந்த மாரி
இல்ல இப்ப இப்ப அந்த ஆச இல் நீங்க அதா சொல்றீங்களே இப்ப டேபிள் கார்மெட் டேபிள் அந்த ஒரு ஒரு எதா நா சொன்னேல ஒரு சின்னதா ஒரு ஒரு மினிக்கிச்சன் செட்டப் எனக்கு
உம்
அது ரொம்ப நாள் ஆசைங்க எனக்கு ஒரு மினி கிச்சன் செட்டப் கிச்சன் செட்டப் வைக்கனுன் சொல்ட்டு அது என்னன்னா இப்ப நைட் டைம்ல வந்து அவுங்க பசிக்கிதுன் சொன்னா ஒடனே ஒரு ஒரு என்ன பண்ணுன்னா ஒரு எப்டின்னா ஒரு ஒரு பெட் ரோஸ்ட் போட்டு குடுக்கலா அதுக்கப்புறோ வந்து பாத்தீங்ன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு இது மாரி ஆம்ப்லேட் போட்டு குடுக்குறது ஒட் ஒட் ஒவ்வொரு தல வலிக்கிதுப்பா டீ ஒன்னு போடுக்குடா டீ போடு குடுக்குலா அதா சின்ன சின்னதா நம்மோ அவுங்குளுக்கு ல்ல நா அப்ப ஸ்பெஷலா பண்ணும் நினைக்கிறத கொஞ்சம் அவங்களுக்கு பண்ணி குடுக்குலால்ல
அ நா கேக்குறேங்க நீங்க வ வீ ட்ல உள்ளவங்க பாத்துருவாங்க அப்புடின்னு சொல்லி நெனச்சி நீங்க தனி கிச்சன் வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா
வீட்ல இரு அ வீட்ல இருக்குறவங்க பாத்துருவாங்கன்னு சொல்லிகி ஏற்கனவே நா சொல்லீங்க வீட்ல இருக்குறவங்க பாத்தா எனக்கு என்ன ஞாபகோ இருக்கு எனக் புரில எனக்கு வீட்ல இருக்கவங்க பாத்துருவாங்கன்டு இல்லைங்க இப்ப வந்து
அவங்களுக்காக ஸ்பெஷலா பண்
அப்புடி இல்லைங்க சின்னதா நான் வந்து பெருசா ஒரு கிச்சன் டைப்ல இருக்கனு நான் சொல்ல ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்ல ஒரு எமர்ஜென்சிக்கி ஒரு கொழந்ததா இருக்கா போல எமர்ஜென்சிக்கி நைட்டு வந்து நல்லா ஒரு இதுல இருக்கும் போது டீ சாப்புட்லான்னு தோணும் சின்ன செட் டப்பு அவ்ளோ தா நம்ம சொல்லணும் தண்ணி குடிக்க சொம்ப அதுக்கு நம்ம ஒரு கொ கொடம் கொண்டு போய் மேல வைக்குறோம் குடிக்க தண்ணி வெக்க தண்ணி வைப்போம் ஜக்குல இந்த மேல மட்டுமே தண்ணி சின்ன செட்டப் தா அதுக்கான ஒரு இது மட்டும் தான் சின்னதா அழகா ஒரு
ப்புடி சொல்ற ஒரு அழகா ஒரு ஒரு இது மட்டும் ஒரு எப்புடி சொல்றது ஒரு ஒரு ஆள் இன்னு ஒ ஒரே ஒரு கார்னர் டேபிள் மாரி ஒரு சின்னதா ஆகலை ஆமா இண்டக்ஷன் ஸ்டவ் தான் நம்ம கேஸ் அடுப்புல இண்டக்ஷன் ஸ்டவ் தான்
ம்
அழகா அதுக்கு தகுந்த மாரி சின்ன ஒரு ரேங்க ஒரு கபோர்டு மாரி ஓபன் பண்ற கபோர்டு மாரி கண்ணாடி இருக்கும் ஒபன் பண்ணா அதுக்கு டீ தூளு டம்ளரு கிளாஸு பிளேட்டு சின்ன சின்ன இன்கிரீடியன்ஸ் பசிக்கிதோ நூடுல்ஸ் செய்ணுமா சின்ன டவா ஒரு ஆள் ஒரு ஆள் சாப்புட்ற ஒரு சின்ன டவா அந்த மாரி சொல்றே ஏன்னா திடீர்னு பசிக்கு
ம்
ப்டியு சாப்புட்ணோன் தோணும் அதுக்தா நா சொல்றே ப்புறமா கீழ போய் நம்ம எடுத்துட்டு வந்து எல்லாமே கீழேந்து நம்ம இது பண்ண முடியாதுல்ல
ம் சரிதா ம்
அதுக்காக நா சொல்றேங்க ப்புறோ கீழ போய் எல்லா உருட்டி பெரட்டி நம்ம எடுத்து பண்ணணும் அதுக்குன்றது போல நம்ம மேலையே இருந்துட்டு